ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்க சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்க சிஸ்டர்
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ இதோ சும்மா இப்பதா ஒர்க்கெல்லா முடிச்சிச்சி ஃப்ரீயாதா உக்காந்துருக்க
அ ஓகே ஓகே நானு இப்பதா வேலயெல்லா முடிச்சுட்டு வந்து ஒக்காந்த சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் சேரி அப்ரோ இப்போ இந்த வெகேஷன் லீவுக்கு எங்கெல்லா போனீங்க வெகேஷன்
வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போனோ ஒரு வாரத்துக்கு அம்மாவி அம்மாவூட்டுக்கு போய் அங்க நாலு நாள் இருந்தோ அப்ரோ வந்து கோயிலுக்கெல்லா போனோ
ஆ கோவிலுக்கு போறதெல்லா ரொம்ப புடிக்குமா
ஆ ஆமா சிஸ்டர் கோயில்னாதா ரொம்ப புடிக்கு
ஆ நல்ல விஷியோ
ம் உங்களுக்கு எந்த சாமி புடிக்கு
சாமி வந்து வீ ஆ இல்ல நா சீசனுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிட்டே இருக்க சாமிய ஆனா ஜென்ரலா எல்லா சாமியு ரொம்ப புடிக்கு அ ஸ்டாட்டிங்ல ஆஞ்சநேய சாமி ரொம்ப பக்தியா ஆஞ்சநேயர் மட்டு நெனைச்சிட்டு இருந்த அப்பற பிள்ளையார மட் மட்டு நெனைச்சிட் இருந்த அ இப்ப ரீசென்டா முருகன ரொம்ப நெனைச்சிட் இருந்த இப்ப என்னமோ தெரில ஒரு ஒன் மந்த்தா சிவன் சாமிய பெருசா நெனைச்சுகிட்டு இருக்க ஆக மொத்த எல்லா சாமியு ரொம்ப புடிக்கு எல்லா கோயிலுக்கு போறது ரொம்ப புடிக்கு அ யாராது ஒருத்தங்க இந்த சாமி நாக என்ன சிஸ்டர்
முருகன் புடிக்கு எல்லா சாமியு ஆமா மா எல்லா சாமியு கும்புடுவ ஆனா முருகன் வந்து ஸ்பெஷல்
ஓகே ஓகே சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா எது கட் ஆகுதா
இல்ல சிஸ்டர் கரெக்டா இருக்கு சிஸ்டர்
ஓகே ஓகே ஆ கேக்குது எந்த பிரச்சனையு இல்ல நல்லா கேக்குது
எந்த கோயிலுக்கு சிஸ்டர் போவீங்க அடிக்கடி
ஆ இங்க நா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு அந்தக் கோவில்ல எல்லா சாமியு இருக்கு ஆ நவகிரகங்கள் அ வாராகிசாமி காலபைரவர் சிவன் சாமி ஆ மகாலட்சுமி துர்க்கையம்மன் அப்படின் சொல்லிட்டு எல்லா சாமியுமே அழகா ஒரு பிள்ளையார் நடுவுல வச்சு அத சுத்தி எல்லா சாமியு அழகா வச்சிருப்பாங்க கோவில் அவ்ளோ நீட்டாருக்கு பாக்கவே அந்தக் கோவில விட்டு வெளில வரவே மனசு வராது அதே மாதிரி டெய்லியு பிரசாதம் குடுத்துருவாங்க அதுக்காகவே அந்தக் கோயிலுக்கு போலா போல அவ்ளோ நீட்டா க அ சூப்பரா இருக்கு அ ஆ ஆமா சில கோவில்லா ரொம்ப அழகா பராமரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஊர் சைட்ல தா கோவிலல்லா பெருசா எடுத்து பண்ண மாட்றாங்க இங்க சிட்டி சைடுல்லா கோவில ரொம்ப அழகா மெயின்டென் பண்ணிட்டுருக்காங்க
கோயில் வந்து மெயின்டனன்ஸுக்குனே தனியா ஆள் போட்டு நல்லா பண்றாங்க அது அந்த வரைக்கு ரொம்ப பெரிய விஷய தா அதெல்லா
ஆமா சிஸ்டர் அதே மாதிரி அந்த கோவில் நல்லா இருந்துச்சுனாதா கூட்டமு நெறய வரு
ஆமா கண்டிப்பா
ஆ நம்ம அத எந்த அளவுக்கு அந்தக் கோவில பிரபலப்படுத்துறமோ அந்த அளவுக்கு கூட்ட வருனு நா நெனைக்கிறே
நம்ம போயிட்டு வந்துட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றது தான சிஸ்டர் அது இந்த கோவில் நல்லா இருக் தே நல்லா மெயின்டன் பண்றாங்க பீஸ்ஃபுல்லா இருக்குங்கறத நம்ப சொல்றோம்ல அந்த மாரி தான நம்மளுக்கு வரு அது
ஆமா கரெக்ட்டு இப்போ ஒரு பிள்ளையார்னா பிள்ளையார் சாமிதா பொதுவாவே பிள்ளையார் சாமிதா ஆனா ஒவ்வொரு கோவிலுக்கு தனியா சொல்றாங்களே இந்த பிள்ளையார போயி பாத்துட்டு வந்தா நல்லது நடக்குது அப்டின்ட்டு அது அது என்ன கான்செப்ட்டுன்னு எனக்கு புரியவே இல்ல அதப் பத்தி உங்க கருத்து என்ன
அது ஒவ்வொரு அ சி ஒவ்வொரு இதுல வந்து அவதாரம் மாரி எடுக்கறாங்கல்ல அப்போ வந்து இதுக்காக அவங்க எடுத் ததுனால இந்த பிரச்சனைக்கு அவுங்ககிட்ட போனா கரெட்டா இருக்கு இந்த கோயிலுக்கு இந்த பிரச்சன தா அப்டினு சொல்றாங்க கடனுக்கு ஒரு கோயில் திருமண ஆகணுன்னா ஒண்ணு அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு சிஸ்டர் கொழந்தை வேணுன்னா கொழந்தைக்கு அந்த மாரி வரு
கரெக்ட்டா சொன்னீங்க கரெக்ட் தா ஆ உங்க வீடு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா ஆ நீங்க எங்க
சிஸ்டர் எங்க வீட்ட சுத்தியே கோயில் தா எங்க பாத்தாலு கோயில் தா இருக்கு நா அடிக்கடி போறதுன்னா முருகன் கோயிலுக்கு போவ
நல்ல விஷயோ
நா வந்து சஷ்டி கார்த்திக எல்லாத்துக்குமே விரத
சொல்லுங்க
சிஸ்டர் நா வந்து கார்த்திக சஷ்டி எல்லாத்துக்கு விரதொ இருந்து கரெக்டா கோயிலுக்கு போவ முருகன் கோயிலுக்கு
ஆ நல்ல விஷயொ
ஹலோ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் நா பே
போயிராங்க ஸ்கூல் போயிடுவாங்க
சத்த கேக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் இல்ல டிலே ஆகுற மாரி இருந்துது அதா கேக்குதான்னு கேட் அவுங்க காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஓகே சிஸ்டர் ஓகே
அ
காலையில கைழந்தைங்க எல்லா ஸ்கூல் போயிடுவாங்க அதுக்கப்புறத்துல இருந்துதா விருத எடுக்கு அதுக்கப்பறோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்ல சாம்பிராணி போட்டுருவ சிஸ்
ஆ நல்ல விஷயம் சாம்பிராணிங்கிறது கண்டிப்பா செவ்வா வெள்ளி வீட் வீட்ல போடு சாம்பிராணி போடுறப்ப அதுல கிராம்பு இருக்குலைய அது இன்னு ரெண்டு பொருள் சொல்லுவாங்க ஆனா நா கிராமம் மட்டு இருக்கறதுனால வேற எதுவு போட்டு அபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த திஸ் ட்டி போகு அப்டின் சொல்லிட்டு வீடெல்லா துடச்சிட்டு வெள்ளிக்கிழம மட்டு சாம்பிராணி போடுறப்ப கிராம்பு போடுவ
சிஸ்டர் கம்ப்யூட்டர் சாம்பிராணிதான யூஸ் பண்றோ இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணிதான யூஸ் பண்றோ அதுல கிரா போட முடியாதுல
ஆ இல்ல சிஸ்டர் நா வந்து கொட்டாஞ்சிருக்குல்ல கொட்டாஞ்சிருக்குல்ல
ஆமா
அத வந்து கேஸுல வெச்சு எரிய வெச்சு அதுல நெருப்பு எ ஆ அதுல இருந்து நெருப்பெடுத்து கொட்டாஞ்சிய எரிய வெச்சு நெருப்பெடுத்து அத தூவக்கால்ல வெச்சு நம்ம தூள் சாம்பிராணி வாங்கி வெச்சிருக்க அது போட்டுதா போடுவ எங்க ஊரு கிராமத்துல எல்லா அப்டித்தா பண்ணுவாங்க
ஓகே சிஸ்டர் இங்க கொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு எரிச்சா வீடு இத ஆயிடு கருப் பாயிடுன்டு எல்லா கம்ப்யூட்டர் சாம்பிராணிதா இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க
ஓகே சிஸ்டர் நான் இது கண்டிப்பா இத வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிருவே இந்த மாதிரி அதுபோக மத்த நாள்ல வேணா கம்ப்யூட்டர் சாம்பிரணி யூஸ் பண்ணுவே
சும்மா சாமிகிட்ட ஊதுபத்தி மாரி கொழுத்தி வச்சுக்குவீங்க அத
ஆமா சிஸ்டர் ஊதுபத்தி மாரி கொளுச்சு சும்மா சாமிக்கு சுத்தி காமிச்சிட்டு ஆ சம் வாசல்ல காமிச்சிட்டு சாமி கிட்ட வச்சிருவே
ஓகே ஓகே சிஸ்டர் இதுல இந்தந்த நாள்ல இந்தந்த மாதிரி சாம்பிராணி போடணுன்னு சொல்றாங்கல்ல சிஸ்டர் அந்த இதெல்லா கடைபிடிபீங்களா
அப்டிங்களா எனக்கு தெரியாதுங்களே அத பத்தி சாம்பிராணி நா வீட தொடச்சன்னாதா போடுவே மத்தபடி கம்பல்சரியா போட மாட்டே வெள்ளிக்கெழமை கண்டிப்பா வீடு தொடைச்சிருவே
ஆ
அதனால வெள்ளிக்கெழம நா சாம்பிராணி போட்டுருவே இப்போ பெருசா எனக்கு சாம் ஆ காலைல நா ஆறு மணிக்கு எந்திரிப்பே
ம்
ஆறு மணிக்கு எந்திரிச்சி ஆமா சிஸ்டர் ஆறு மணிக்கு எந்திரிச்சி ஆ பிரஷ் பண்ணிட்டு நேரா சமையல் சமையலுக்கு போயிடுவே ஆ மதிய சமையலு சமச் சிடுவே காலைல என்ன டிஃபனோ அதுவு செஞ்சிருவே அதுக்கப்பறோ பையன எழுப்பி குளி ம் குளிக்க வச்சி அவன கெளப்பிட்டா அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிட்டா அவங்க சாப்ட்டு அத எடுத்து வச்சிட்டா சாப்டுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க
ஓகே ஓகே சிஸ்டர்
தம்பிய கெளப்பி விட்டு அத்த இருக்கறதுனால அவங்க அந்த அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்க மதியோ நா
ம் ஆ இவுங்க வண்டி ஓட்ட தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு
ஆ வண்டி ஓட்ட தெரியு ஆனா எங்ககிட்ட ஸ்கூட்டி இல்ல ம் இன்னு கொஞ்சோ பினான்சியலா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஆ கொஞ்ச ரெடி பண்ணிட்டு தா வாங்கணுங்கிற ஐடியா இருக்கு ஆ நீங்க பசங்கள யாரு கொண்டு போயி ஸ்கூல்ல விடுவா
காலேல அவங்க அப்பா போயி விட்டுருவாங்க சிஸ்டர்
ஓகே ஓகே
ஈவினிங் போயி நா அழைச்சிட்டு வந்துருவே அவுங்க நாலு மணிக்குதா விடு ஸ்கூலு அ அதனால நாலு மணிக்குங்னால நா போயி்ட்டு வந்துருவே அவங்களால திரிப்பி வர முடியாதுங்கிறதுனால
ஆ ஓகே சிஸ்டர் உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்டலா பிடிக்குமா
ஆ புடிக்கு சிஸ்டர் ஆனா ரொம்ப சாப்டா கொழந்தைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு வெளில போமாட்டோ வீட்லயே செஞ்சி குடுக்குறது தா மேரேஜ் கு முன்னாடின்னா எனக்கு புடிச்சதே தோச மட்டுந்தா எங்க போனாலு தோச மட்டுந்தா ஆடர் பண்ணுவே
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே நான்வெஜ்
ஃபுல்லாமே
ஆ கரெக்ட்டுதா சிஸ்டர் அது இருந்தாலு ஹோட்டல்ல போயி சாப்ட்டா அது ஒரு மாரி அது ஒரு மாரி நல்ல அனுபவமா இருக் கு நல்லா இருக்கு என்னதா நம்ம டேஸ்டா சமைச்சு சாப்ட்டாலு வீட்டு சாப்பாடுக்கு ஹோட்டல் சாப்பாடுக்கு வித்தியாசோ அதிகமா இருக்குல்ல
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் பீஸ் ஃபுல்லா இருக்கு வெளில போனா ஒரு நிம்மதியா சாப்டுற மாரி இருக்கு இங்கன்னா நம் நம்மளே ஊத்தி சாப்பற மாரி இருக்கு
ஆமா அதா சிஸ்டர் அதா
நீங்க வெளில போயி சாப்டுவீங்ளா
எனக்கு ஹோட்டல்ல சாப்டனா அவ்ளோ புடிக்கு எப்ப யாரு கூப்ட்டாலு நா ஃபர்ஸ்ட்டா கெளம்பி நிப்ப ஆன் ஆ ஃபேவரிட்டுனு கெடையாது எல்லாத்தையு டேஸ்ட் பண்ணி பாக்கனு நெனைப்ப அ இது நல்லால்ல நல்லா இருக்காதல்லா கெடையாது நா டேஸ்ட் பண்ணி பாக்கணு புடிச்சிருந்தா அது எதுனாலு சாப்டுவ புடி இல்லனா எதுனாலு வேண்டா
வேண்டா
ஆமா ஹோட்டல் போக ரொம்ப புடிக்கு வெளில போகல்லா ரொம்ப புடிக்கு
ஆ எப்டி சிஸ்டர் வீக்கெண்ட் போவீங்ளா இல்ல தோணுச்சுனா போயிட்டு வந்துருவீ
ஆ அதா சிஸ்டர் நடக்கவே மாட்டது தோணுனாலு போக முடில வீ கண்டும் போக முடில அ ஃபினான்சியல் ப்ராப்ளம் அதுவு பேபி இரு க்கறதுனால எங்கேயுமே கெளம்ப முடில அந்த வாய்ப்பே கெடைக்க மாட் எதா தானா கடவுள் வாய்ப்பு எதாது குடுத்தா மட்டுந்தா கெளம்ப முடிது
ஆமாமா அது உண்மதா வெளில போற நேரத்துக்கு வீட்டுக்குள்ளயே எதாது செஞ்சு புள்ளைங்கள பாத்தர்லானுதான இருக்கு
ஆமா சிஸ்டர் அ மின்னு நம்ம வெள்ல போகலாங்கிற எண்ணோ இருக்கறப்பல்லா போக முடில இப்ப வீட்ல இருந்தா தேவலாங்கிறப்பல்லா ஹம் வெளில போகற வாய்ப்பு கெடை க்கிது ஆனா நா ரொம்ப இப்பல்லா வெளில போறத அவாய்ட் பண்ணிக்கிற
ஓகே ஆமா வெளில போனாவே ரொம்ப இதா இருக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு கொழந்தைங்களுக்கு ஒத்துக்காம போயிடுது
ஆமா சிஸ்டர் ம் ஆமா சிஸ்டர்
இப்ப சமைக்க ஆரம்பிக்க போறீங்ளா லேட் ஆகுமா
இல்ல சிஸ்டர் இன்னு கொஞ்சோ நேரோ ஆகு பன்னெண்டு மணிக்கு மேலதா
ஓ சூடாதான சாப்டுவாங்க அவுங்க
ஆ ஆமா சிஸ்டர் மதியமே நா கொஞ்சோ சூடா சாதோ வடிச்சு ம் ரெடி பண்ணிப்ப
சிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு கால் வருது நா பேசிட்டு வரவா
சிஸ்டர் பாருங்க ஓகே த்தேங் யூ பாய்